ஹலோ
ஹாய்டா எப்டி இருக்க
நல்லா இருக்க கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நானு நல்லா இருக்கேன்டா
ஒரே பிசி போல
கொஞ்சோ ஒர்க்ல்லா போயிட்டு இருக்கு அப்டியே பிஸி தா ஏன்னா வீடு பெயிண்டிங் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லி ஒரே செலவா வேற போயிட்டு இருக்கு அதா எதுமே பேச முடில
ஏ வீட்ல எதாச்சு ஃபங்க்ஷன் எதாச்சு வருதா
ஐயோ ஃபங்க்ஷன் இல்லடா வீட்ல மேல அம்மா வீட்ல வந்துட்டு வாடகைக்கு விட்டிருந்தா ங்க அவுங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இனி அடுத்த ஆளுங்க வருபோது நம்ம பெயிண்ட் அடிச்சு வெக்கணு ஏன்னா இந்த ஒரு டைம் பண்ணிட்டம்னா பின்ன அவங்க போம்போது அப்டே பெயிண்ட் அடிக்கறது இந்த ரொட் கொட்டேஷஸ்னா அவங்களே பண்ணி குடுத்துட்டு போயிருவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா இல்ல ரெண்டுக்கெல்லா குடுத்தா அவங்க வீடெல்லா எப்டிகா மெயின்டென் பண்ணிக்கிறாங்க எப்டியோ கான்ட்ராக்ட் தான ஒரு ஒன் மன்து இல்லாட்டி அதுக்கப்பறோ எக்ஸ்டென்ட் ஆகும்போதுல நல்லா நீட்டா பாத்துக்கறாங்களா
செலவங்க நீட்டாவு பாத்துக்கிறாங்கடா பட் செலவங்க பாக்குறது இல்ல இப்ப எப்டி சொல்றது நம்ம வீடா இருந்துச்சுன்னு வய்ய நம்ம வந்து க்ளீன் பண்ணாம வச்சுக்கிட்டம்னாலு பிரச்சனை இல்ல இப்ப இப்ப நாமளே எடுத்துக்கிட்டம்னா நம்ம கல்யாணம்மாயி போன வீட்ல வந்து விழுந்து விழுந்து வேல செய்வோ காலைல அந்த டைம்க்கு எந்திரிக்கணு இந்த டைம்ல டீ வச்சிறனு இந்த டைம்ல டிபன்கான ஐட்ட ம்ஸ் என்னவோ அத எடுத்து பிரிப்பேர் பண்ணி வெக்கணு சட்னி இல்ல கொழம்பு இல்ல காலைல தொட் றதுக்கு ஒன்னு இல்லன்னா அத பண்ணணு மதியானத்துக்கு வேணுன்றத காலைலே கேட்டு பண்ணி வெக் இந்த மாறி பொறுப்பா செய்வோ இதுவே நம்ம அம்மா வீட்டலனா அதெல்லா பண்ணுவோமா காலைல தூங் எந்திரிச்சாலு பெட்ட விட்டு எந்திரிக்கறக்கே அர மண் நேரோ ஆகு அதே மாறிதா அவங்களு ஆஹ் அவங்க அடுத்தவங்க வீட்ல இருக்கோ அப்டின்ற ஒரு அவேர்னஸ்ல எதாச்சு கிளீன் பண்ணி வெச்சாங்க புடிச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது ஆனா அவங்க பாட்டுக்கு அவங்க சொந்த வீட்டுல இருக்கிற மாறியே க்ளி கிளீனிங் எல்லாம் பண்ணாம மெயின்டெய்ன் பண்ணும் போது நம அது அவங்க காலி பண்ணிட்டு போகும்போது தானே தெரியும் பாத்ரூம்ல்லாம் பாத்தா அப்படியே கரை புடிச்சு கிடக்கு ஏதோ ஒரு மூணு வருஷமா கிளீன் பண்ணாத மாதிரி இருக்கும் எப்படி இன்னொரு பர்சன் வந்து அங்க ஸ்டே பண்ணும் போது அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண தோணு ம்
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நானும் அத்தா கேள்விப்பட்டிருக்கேன் என் பக்கத்துல வீடும் இருக்குது ரெண்ட்டுக்கு குடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு இந்த மாதிரி குடுத்தப்போ அவங்க ரொம்ப நல்லா மெயின்டென் பண்ணாங்க அந்த வீடு வந்துட்டு அந்த ஓனர் குடுக்கும்போ கூட அவ்வளவு சுத் தமா இல்ல அவங்களா ஒவ்வொன்னும் சரி பண்ணி இந்த மேல ஓடு ஓடு வீடுதான் அஹ் அதுல இருக்கிற ஒவ்வொரு அந்த எப்படி சொல்றது அந்த ரீபர் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஓடு நிக்கறதுக்காக அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வந்து ஜஸ்ட் ஆல்டரேஷன் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க புல்லா இதுல அத திடீர்னு வந்துட்டு அவங்க ரெண்ட்டுக்கு வரதுனால சீக்கிரமா அது ஃபுல்லா ரெடி பண்ணாம குடுத்துருந்தாங்க அ ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணாங்க அதெல்லாம் சரி பண்ணாங்க டேப் இதான் இருந்துச்சு அதுக்கு கரெக்டா ஒரு பைப் போட் டு எல்லாமே கரெக்டா ரெடி பண்ணாங்க அதே பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கவங்க பாத்தீ ங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டு அந்த பஸ்ட் இருந்தவங்க இருக்கும் போ கூட அவங்களோட அந்த ஓனர் வந்துட்டு வரவே இல்ல எப்ப வாச்சும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் இந்த மாரி வருவாங்க அ சும்மா அப்படி பாப்பாங்க அ அப்படி எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவரு ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் ஆச்சு வந்து இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்ற மாதிரி அஹ் சொன்னாங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது இல்ல ஏன் இவர் வந்து இப்படியெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கறது இல்ல அவங்க அ அவர் வந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணி இருந்து சைடு வந்துட்டு நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு வீட வாடகை கொடுத்த குடுத்ததும் போதும் அ நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க இதுக்கு எதுக்கு வாடகை குடுக்கணும் இங்கே இருக்க வேண்டியது தானே அப்படிய எல்லாம் சொன்னாங்க அப்ப வந்துட்டு வேற ஒரு வீட்டு பக்கத்துத்தில் இருக்க ஆண்டி சொன்னாங்க நீங்க கொஞ்சம் சுத்தமா வையுங்க ஏன்னா ரொம்ப இது பண்ணி போடுறதுனால தானே அவர் வந்துட்டு இருக்காரு முதல்ல குடுத்தவங்க இதுக்கெல்லாம் அவர் வந்து இந்த மாதிரி வரவே இல்லை நல்லான்ற மாதிரி சொல்றாங்க அத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல ஒரு வீடு ஒருத்தரோட வேற ஒருத்தரோட ப்ராப்பர்டில தான உக்காண்டு இருக்கோம் இந்த ரெண்ட்டுக் குடுக்கறத வந்துட்டு அவங்க ஏதோ சொந்த வீட காசு குடுத்து து புள்ளைய நிரந்தரமா வாங்கின மாதிரி யோசிச் இருக்கிறாங்க இந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்க கூடாதுந்தா நானுமே நினைக்கிறே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லா பொருளயுமே பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி வச்சுட்டு போயிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதான் நா னா நினைக்கிறே
கண்டிப்பா எங்க அம்மா வீட்டுல இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா கிச்சனோட தண்ணி எல்லாம் போறது அந்த பாத்திர ஒரு சிங்க் கீழே பைப் கனெக்ஷன் இருக்கும் இல்லைய பாத்திரம் கழுவுர தண்ணி வெளிய போறது அந்த இடத்துல ஏதோ சின்னதா டேமேஜ் ஆயிருக்கும் போல அது ஒழுகிட்டே இருந்திருக்கு அப்ப அதுக்கு வந்துட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணாம நல்லா டிரையா ஆனதுக்கு அப்புறம் ஒரு எம் சில் வேற ஏதாச்சும் பேஸ்டல ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி ஒட்ட வச்சிட்டாங்கன்னா போதும் ஆனா நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு போற டைம்ல ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அது அவங்க சொல்ற பதில் பார்த்தா இது நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டு ஆனா ஸ்டார்டிங்ல குடுக்கும்போதெல்லாம் அப்படி லீக் ஆகுற மாதிரில்லாம் இல்ல ஏன்னா இருந்துச்சுன்னா நாங்களே வந்து அத சொல்லிருப்போம் இந்த மாதிரி அட்ஜஸ் பண்ணிக்கோங்க எம்சில் வாங்கி நாங்க ஓட்டி தரோ ஏதாவது நாங்க சொல்லியிருப்போம் ஆனா அப்ப இல்ல எடையில தான் இருக்குன்னா அந்த சின்ன ஒரு ஆல்ரேஷன் கூடவா பண்ணிக்க மாட்டாங்க அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே டைல்ஸ்ஸல்லா தான் ஒழுகி ஒழுகி போகுது அப்ப அந்த கிளீன் பண்ற தண்ணி அந்த கழுவுர தண்ணி அப்படின்றப்போ அது வந்துட்டு எப்படி நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஐட்டம் சமைப் ப்போ மீன்ல்லா கழுவுறோ அப்டின்னா அதோட ஸ்மெல் எவ்ளோ ஹெவியா இருக்கு அதெல்லா வீட்டுக்குள்ளேயே ஒழுகி நின்னுச்சுன்னா நம்மளுக்கு அது யூஸ் பண்றக்கே தோணாது வீட்டையே தோ அசிங்க பன்னமாரி இருக்கு அப்ப கண்டிப்பா அத வந்துட்டு எப்டி கிளீன் பண்ணுமோ எப்டி அத செட்டப் பண்ணுமோ அதை செஞ்சாத அடுத்த நேர நம்ம ஒக்காந்து அந்த வீட்ல யூஸ் பண்றதுக்கே நம்ம மக்கு தோணு ஆனா இவங்க அதெல்லா ஒன்னு பாக்கறதே இல்ல அது அப்டியே இருந்துட்டு போட் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலய செய்வோ கீழ ஒரு மாப் போட்டு தொடச்சா முடிஞ்சது இல்ல ஏது மேட் ஏதாச்சு போட்டு வச்சுக்கிட்டம்னா போது அப்டி ஒரு மென்டாலிட்டில இருந்துட்டாங்க
கண்டிப்பா இந்தநீர் நல்லா நம்ம வந்துட்டு ஒரு ரெண்ட் ஹவுஸ் இருக்கோனா ரொம்பவே நம்ப யோசிக்கணு ஒரு ஓனோஸ்ல இருக்கிற அளவுக்கு கூட இல்ல அத விடயே யோசிக்கணு ஏதாச்சு பண்ணா ஸ்மெல்லு வந்துருமா அ ஏதாச்சு பண்ண டேமேஜ் ஆயிரும்மா சரி டேமேஜ் ஆயிச்சுன்னா சரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கிறவங்கன்னா ஓகே ஆனா எல்லாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந் வந்துட்டு இருக்கிறது இல்ல அதுக்கு பயந்துட்டே வந்துட்டு ஏதாச்சு லாஸ்ட்ல அவங்க வந்து கலி பண்ணி போகும்போது இந்த மாரி டேமேஜ் ஆயிருக்கு அப்டின் சொல்லிட்டு நம்ம ஏதாச்சு சொன்னோனா அவங்களுக்கு வந்து கோவமாயிருது ஏன்னா இருக்கிற வரைக்கு இப்டி ஒரு பேச்சு இருந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு போறாங்க அந்த மாரி எல்லா வந்துட்டு சொல்லி இது பண்ணிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இப்ப இருக்கிற வீடு வந்துட்டு ஒரு ஒன் இயர்க்கு வந்துட்டு ரெண்டுகு குடுத்துட்டு நா ஆ என்னோட வீட்ல இருந்த அ ஒ இப்ப வந்து காலி பண்ற பீரியட் வரைக்கு எந்த பிரச்சனையு இல்ல வந்தாங்க ஏதோ என்னன்னமோலா நார்மலா இருந்துட்டாங்க பட் பா போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு வீடு கெடைக்கல வேற கரெக்டா லெவன் மந்த் தா நாங்க கண்ட்ராக்ட் குடுத்துருந்தோ அ கரெக்டா அந்த ஏப்ரல் எண்ட் ஆகுது அவங்களுக்கு ஏப்ரல் எண்ட் ஆகு மேல வந்துட்டு நாங்க இங்க வறர்தாவே திருப்பி பிளானு அப்ப ஏப்ரல் என்ட் ஆகமோ நாங்க என்ன சொ சொன்னோ நாங்க இன்னி ஒரு மாச ஆகு வர்றதுக்கு உங்களுக்கு வீடு கடைக்கலன் கட கடைக்கலன்னா இங்க இருங்க வீடு கடச்சிருச்சுனா போயிருங்க அப்படினாங்க அப்பவுமே அந்த லேடி என் ன சொன்னாங்க ஆமா வேற வீடு கெடக்கலமா ஒரு ரெண்டு மாசத்துக்கு எக்ஸ்டென் பண்ணி தருவீங்களானு சொல்லிட்டு அந்த லேடி கேட்டாங்க அந்த ஆண்டி அவங்ககிட்ட வந்துட்டு சொன்ன ஒன் மந்த் வேன்னா இருந்தக்கங்க பட் ஆனா நெக்ஸ்ட் மந்த் நா கன்ஃபாமா அங்க வந்துடுவ அப்படினு சொல்லி ட்டு அந்த ஒன் மந்த் இருக்கும் போது அவங்க என்ன நெனச்சிட்டாங்கன்னா ரெண்ட் கொடுக்காம ஃபிரீயா இரு ருந்துறுலான்ற மாரி நெனச்சிட்டாங்க அதுக்கப்புற நாங்க வந்துட்டு வாங்கின அட்வான்ஸ வந்துட்டு ரீ பே பண்ணும் போது ரீபே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி மாமியார் வந்துட்டு மாசத்துக்கான ரென்ட் அப்டின்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேட்ருக்கறாங்க அவங்க வந்துட் டு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க நீங்க வந்துட்டு அட்வான்ஸ் தந்து எங்கள போன் சொல்லுணு அத விட்டுட்டு வந்து வேற வீடு கெடக்கலன்னா வீட்டுல இருன்னல்லா நீங்க சொல்லக் கூடாது நீங்கலா இருக்க சொல்லிட்டு இதுக்கு வேற நாங்க ரெண்ட் குடுக்கணுமான்ற மாரி எல்லா ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாங்க எனக்கு அது கேட்டது ரொம்ப கோவ வந்துருச்சு ஏப்ப நான் கால் பண்ணி கேட்டே நீங்க உங்களுக்கு வேற வீ வீடு கிடைக்கலன் சொல்லி பாவன்றனால தா வந்துட்டு நா வந்து நாங்க அது பண்ணுணோ எங்களுக்கு தேவனா அன்னைக்கே வந்துட்டு நீங்க போங்கமா அப்படின் சொல்லி இது பண்ணிரலா நீங்க வீடு கெடைக்கலன்னு சொல்லி ரொம்ப இதா பேசினனால மொட்டு தா நா வந்துட்டு இந்த மாரி பண்ண அத குடுத்த பாவத்துக்கு தா நீங்க இப்போ ரிவாடா வந்துட்டு இந்த மாரி எல்லா பேசுறீய பேசிருக்கீங்க அவங்க ஒரு வயசானவங்க தான உங்கள விட பெரியவங்க தான இப்டியெல்லா பேசலாம உங்களுக்கு ஏதாச்சு சொல்ல வேண்டியது இருன்சுனா எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியது தான அப்டின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப ஆர்ஷா பேசிட்ட அவங்க ரெண்டே குடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு ரொம்ப கோவ
ஆனா அதெல்லா இருக்
பண்ணிட்டே அதுல வந்துட்டு நெலம வந்துருச்சு இந்த மாரில்லா பண்ணம்போது ரொம்ப தப்பாதா எனக்கு தெரியிது அ உங்குள்க்கு இந்த மாரி எதாச்சு அனுபவோ இருந்திருக்கா
ஆக இந்தளவுக்கு இல்ல ஏனா நாங்க வந்துட்டு இப்பதா ரீசெண்ட்டா வாடகைக்கெல்லா குடுக்க ஆரம்பி ச்சோ ஆனாலு என்ன நம்ளு க்கு வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபைடா இருக்கறது வந்து ஒரு ஃபேம்லியா வந்தாங்கன்னா அவுங்குளுக்கு கிளீனா இருக்க தெரியு அப்பிடின்றதுதா ஆனா ஃபேமிலிய வெச்சாலு அப்டித்தாருக்கு இதுக்கு பேசாம எதாச்சு இந்த வேலைக்கி போற மாதிரி இருக் க பாய்ஸ கூட வெச்சுட்டு போயிர்லாமான் தோணுதே ஏனா இவுங்க போனதுக்கு அப்புறமு நாம அந்த பா த்ரூம்லந்து எல்லாத்தியு கிளீன் பண்ணு நீட் பண்ணு இந்த வேலை எல்லா நம்ளுக்கே இருக்கறங்க காட் ஆமா அவுங்களைவே வெச்சிர்லாமான் கூட ஒரு பக்கோ தோணுது ஆனா இத விட நாரடிச்சுட்டாங்கன்னா என்னா பண்றது அந்த பயத்திலியே வந்து ஃபேமிலியா ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்தாங்கன்னா போது எ னா அவுங்குளுக்கு தா கொஞ்சோ கொழந்தைங்ளு மெயின்டென் பண்ணிட்டு வீட்டையு கிளீனா வெச்சிக்க முடியு அப்டின்றதுல அம்மாவ் அப்டி வாடகைக் விட்ருக்காங்க ஆனா வீட்ல சொந்த வீடு வெச்சிருக்கவங்களுக்கு எவ்ளோ செலவு இருக்கு அதெல்லா லிஸ்ட்டு போட்டா போ ட்டுக்கிட்டே இருக்கணு சேர் ரொம்ப நேரோ பேச னதுல டைம் போனதே தெரிலடா நா இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது கூப்புட்றே
சரிக்கா பாய் பய்